ஹாய் என்ன பண்றிங்க
நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்க ம் ஆ சாப்ட்டாச்சு
நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசறீங்களா தோழி
புரியல
ஃபர்ஸ்ட் டைம் பேசுறிங்களான் கேக்கற
இல்ல இல்ல ஆல்ரெடி பேசிட்டேன்
ஓகே ஓகே சொல்லுங்க
இது இந்த ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் வருதுல்ல அதுக்கு ஏதாவது பிருப்பரேஷன் பண்ணிருக்கீங்களா
ஆ ப்பிருப்பரேஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி என்னன்னா நா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கல்லாம் நா நா வந்து என்னோட கொழந்தைள் வந்து என்ன சொல்லுவ அப்டின்னா இந்த இன்னைக்கு உள்ள பூஜை நாள் வந்து என்னன்னா சரஸ்வதி பூஜை மட்டு ஆயுத பூஜை வந்து நா என்ன சொல்லுவனா என் கொழைக் கேளு அது வந்து கல்வி கலை நம்ளுக்கு அறிவு குடுக்குற வந்து அறிவு குடுக்கறனால வந்து அந்த தெவம் வந்து அன்னைக்குள்ள இந்த ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் நம்ம எதுக்காக கும்பிடுதோ அப்டினா என் குழந்தைகிட்ட சொல்லுவேன் கல்விக்கும் நம்மே க அறிவு நல்லா வளர்க்குறதுக்காடி அது என்ன சாமின் சொன்னா சரஸ்வதி தேவிய வந்து நம்ம வந்து வணங்குறோம் அப்டின் சொல்லி சொல்லுவேன் ஏ பொண்ணு சொல்லுவா மம்மி நீங்க ஏன் இந்த ஏன்னா எல்லா போட்டோவு வச்சு மத்த நாள் எல்லா கூப்பிடுறீங்க இன்னைக்கு மட்டு எ அந்த ஒரு ஒரு சரஸ்வதி சாமின்னு சொல்லி ஒரு சின்ன அம்மன ஒண்ணு வைக்கிறீங்க அப்டின் சொல்லி சொல்லுவ எ பொண்ணு அப்போ நா அவட்ட கேப்ப அதுதா மா சரஸ்வதி தேவி நம்மளுக்கு வந்து ரொம்ப கல்விய வந்து கொடுக்குறது அப்டின் சொல்லி சொல்லுவ அந்த நாள்ல வந்து மாணவர்களுக்கு வந்து என்னன்னா நம்மளோட பு புத்தகங்கள் எல்லா எடுப்பாங்க புத்தகோ நோட்டு புக்கு அதுக்கு பெறவு அ மியூசிக் படிக்கவு அவங்களுக்கு இசை கருவிகள வச்சு பூஜை பண்ணுவாங்க தொழில் பண்றவங்க வந்து தொழில் அதெல்லா வச்சு பிப்பர் பண்ணுவாங்க ஏன்னா அன்னைக்கு நாள் வந்து நா என்ன சொல்லுவன்னா என் கொழந்தையில்ட வந்து ஆ நா சின்ன வயசுல வந்து ஆ சரஸ்வதி பூஜ அன்னைக்கு லா வெறதோ இருப்ப காலையில இருந்து சாயங்காலோ வர சாயங்காலோ தான் நான் ச ரைஸே சாப் புடுவ அப்படியே பசிச்சாலு ஒரு கிளாஸ் மோர் பழோ அல்லது
பழோ அப்புறவு பால் மட்டும் குடிப்ப அந்த நாள் வந்து ஃபுல்லா வெரத இருப்ப நீங்களு அந்த கொழந்த நீங்களு அந்த ஃபாலோ பண்ணுங்க அப்டின் சொல்லி நா சொல்லுவேன் என்னோட கொழந்தைள்ட ஏன்னா அந்த பூஜ வந்து ஏழு நாள் வந்து நம்ம வந்து ஏன்னா அது பாருங்க ஒம்போது நாள் வந்து அந்த பூஜ இருக்கு ஆனா லாஸ்டு லாஸ்டு லாஸ்ட் தா இந்த பூ இந்த சரஸ்வ பூஜைய நம்ம கொண்டடுதோ
ஆமா ஆமா
ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுதா இருக்க
சொல்லுங்க சிஸ்டர் நீங்க அத பத்தி ஆய்த பூஜைய பத் தி நீங்க சொல்லுங்க ஆக்சுலா ஒங்க வீட்டுல நீங்க எந்த
அ நாங்க இங்க வந்து கட வச்சிருக்கோம் மளிக கட. சோ ஆயுத பூஜை அன்னைக்கு மளிக கட ஃபுல்லா க்ளீன் பண்ணுவோம் மோஸ்ட்டா டெய்லியுமே கிளீன் பண்ணுவோ அன்னைக்கு வந்து இருக்கற திங்ஸ் எல்லாமே ஃபுல்லா எடுத்துட்டு நைட்டு தா கிளீன் பண்ணுவோ ஏன்னா அப்பதா கஸ்டமர் யாரு இருக்க மாட்டாங்க மானிங் எல்லா பாத்தீங்கனா அ வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆளுங்க வந்துட்டே போயிட்டே இருப்பாங்க ஹோல்சேல் கட வேறையா அதனால கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமாயிருக்கு பெட்டியில நறைய இருக்கு அதெல்லா எடுத்து போட்டுட்டு கிளீன் பண்ணணு அன்னிக்கு நைட் மட்டு ஒர்க்கஸ்கு எக்ஸ்ட்ரா டைம் மாரி ஒரு டூ ஹார்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோ ஏன்னா டெய்லி கிளீன் பண்ற கட தா அன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணோனா எல்லாமே கிளீன் பண்ணிட்டோ அப்படின்னா அடுத்த நாளு வந்து பூஜ பண்ணிட்டு நாங்க ஒரு அர மண் நேரம் ஒரு மண் நேரம் வேல செஞ்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் லீவு விட்டுருவோ இப்ப இந்த ஆயுத பூஜ நம்ம ஆ எப்படி மளிகை கடைக்கு மட்டும் இல்ல மரம் அறுக்குறவுங்க மோஸ்டா விவசாயிங்க வந்து நெறைய செலப்ரேட் பண்ணுவாங்க அவுங்க அந்த ம் கலப்ப ட்ரக்கு அவுங்க அந்த விவசாயம் யூஸ் பண்றதுக்கான அந்த அருவா அதுல்லா வச்சு ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க ஆயுத பூஜ அப்படில்லா இப்ப நம்ம ஆ இது மாரி கட வச்சிருக்கவுங்க இது மாரி வொர்க் பண்றவுங்கல்லா இத அவுகளோட திங்ஸ் வச்சு மட்டும் சாமி கும்பிடுவாங்க ஆயுத பூஜ அப்ப இப்ப வீட்டுல இருக்கவுங்க அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களா அவுங்களு சில அ கொண்டாடணு அப்படின்னு நினைக்கப்ப அவுங்க ஓட்டுற அந்த சைக்கிளு குட்டி பைக்கு அதெல்லா வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த சைக்கிள ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊத்தி தொடச்சு அ பட்ட போட்டு பொட்டு வச்சு அதெல்லா அவுங்க அவுங்கள அவுங்களால என்ன முடியுமோ அவுங்களோட திங்ஸ்க்கு வந்து அவுங்க அது மாரி அழகு பண்ணி ஜிகு ஜிகுன் பேப்பர் தொங்க உட்டு அது மாரி பண்ணுவாங்க ஏ அப்புறோ வீட்லயே தைக்கிறவுங்க டைலரிங் பண்றவுங்க அப்டியே இருந்தாங்க அப்படின்னா மிஷின்க்கு அன்னைக்கு மட்டும் கொஞ்சோ த நல்லா தொடச்சி ஆல்ரெடி தொடச்சி இருப்பாங்க அடியில அந்த ஆயில் ஆயில் கேன் அதெல்லா இருக்குறதெல்லா அன்னைக்குதா கொஞ்சோ இன்னும் நல்லா கிளீன் பண்ணிட்டு புது ஆயில் ஊத்துவாங்க இது மாரி பண்ணிட்டு அவுங்க வந்து சாமி கும்பிடுவாங்க இது சரஸ்வதி பூஜ அப்படின்னா இந்த ஸ்கூலு புக்ஸ் புக் ஷாப்பு லைப்ரரி காலேஜு இது மாரி இடத்துலலா டீச்சர்ஸ் மட்டும் அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க அதுக்கு முன்னாடியே அ லீவு விடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அ கொழந்தைங்கல்லா வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பூஜ மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் அப்போ டீச்சர்ஸ மட்டும் வர வச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ்ல பூஜைய முடிச்சுட்டு அவுங்களையும் வழி அனுப்பி வைப்பாங்க ஆ ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் மத்த புக் ஷாப் ல பிப்ரரி அவுங்கல்லா எப்பவும் போல அதே நாள் வந்து கொண்டாடிட்டு ஒரு ம் அன்னைக்கு கடை வப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து கட தொறக்க மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் ஆ விவசாயிங்கள்ல இருந்து ஐடி கம்பெனி வரைக்கு குமே அடுத்த நாள் வந்து யாரும் வொர்க் பண்ண மாட்டாங்க அ அது வந்து தமிழ்ல வந்து பாரம்பரியமா அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள் வந்து எந்த ஒரு புது வேலையும் செய்ய மாட்டாங்க ஏற்கனமா செஞ்சுட்டு இருக் ஆ ஹா சரஸ்வதி பூஜ அன்னைக்கு அடுத்த நாள்
அதுதா அத வந்து ஒரு சில இடத்துல வந்து ஆய்த பூஜன் சொல்லுவாங்க அந்த ஒரு டைமிங் இருக்கு அந்த நாள் வந்து கொஞ்சோ காலையில மட்டும் தொறந்து வச்சுட்டு பூஜல்லா பண்ணிட்டு அடுத் வச்சு வச்சிருவாங்க கடை ஷாப் கடையெல்லா
செரி செரி செரி ஓக்
ஏனா நீங்க சொல்றது உண்மதா தோழி ஏனா அ கடையெல்லா வந்து நைட்டு்தான் கிளீன் பண்ணுவாங்க நானு எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்ல வந்து மொத நாள் வர இருக்கு அந்த ஹோட்டல்ல வந்து ஏனா நைட்டு பன்னெண்டு மணி வர ஆட்கள் வந்து சாப்ட்டுட்டு போவாங்க அதுக்கப்றோ ஸ்டாஃப் சொல்லி கிளீன் பண்ணி எல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்பிறவு நா என்ன பண்ணுவ மறுநாள் என்ன பண்ணுவ அப்டினா மறுநாள் என்ன பண்ணுவ அப்பனா நா வந்து கோயில் அதெல்லா நைட்டே கிளீன் பண்ணி போட்டுருவாங்க கடைல வந்து மட்டு உணவு சக்கர பொங்கல் வெப்ப அ அந்த கேட்டுக்கு முன்னாடி தோ தோரோணொல்லா போட்டு பூஜ பண்ணிட்டு அந்தன்னைக்கு நானு நீங்க சொல்ற மாரி கடைய அடச்சிருவோ ஆ பிஃபோர் மேரேஜ்ல வந்து நா ஸ்கூல ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ண அந்த ஸ்கூல்ல வந்து என்ன ஆச்சு அப்டினா கொலு வெச்சாங்க ஒன்பது நாளு கொளு வெச்சாங்க அப்பன் போல ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு தேவிக்குள்ள அம்மன் வெச்சு பூஜ பண்ணுவாங்க லாஸ்ட் வந்து சரஸ்வதி பூஜ அன்னைக்கு இது பண்ணப்போபோ நாங்க என்ன சொல்லுவாங்க எல்லா கொழந்தைங்ளுமே வந்துரணு எல்லா கொழந்தைங்ளுமே வந்து அந்த நவதானியங்கள் வந்து நவதானியங்கள் போட்டு தலுக்கு வெச்சிருப்பாங்க அதுல வந்து உக்காந்து எல்லா புக்ஸ் எல்லா கொழந்தைகளோ உள்ள புக்ஸ் எல்லாத்தையு ஒவ்வொரு புக்கு ஒரு செ ஸ் மிஸ்டர் கிளாஸ் மிஸ்ட்ட சொல்லிருவாங்க ஒரு இந்த செக்ஷன்ல இருந்து ஒரு ஒவ்வொரு கிளாஸ் செக்ஷன் படி புக் கொண்டு வந்து வெச்சுருங்க பண்ணு புக் கொண்டு வெச்சு கொழந்தயல்லா கலர் ட்ரஸ் போட சொல்லி அன்னைக்கு வந்து உக்காந்துச்சு மோஸ்ட் ஆஃப் வந்து பெரிய கொழந்தைய வந்து கூப்ட மாட்டாங்க இந்த எல் கே ஜி, யு கே ஜி, ஃப்ரீ கே ஜி கொழந்தையில உக்கார வெச்சு அவுங்கள வெச்சு ரைம்ஸ் பாட வெச்சு அன்னைக்கு ஃபுல்லா நல்லா இருக்கு எனா ஸ் கூல பொறுத்தளவு அந்த ஆயு சரஸ்வதி பூஜ அன்னைக்குதான் கொழந்தைகள் எல்லா வருவாங்க வந்து அந்த மஞ்சள் அரிசில வந்து எழுத வெப்பாங்க எழுத வெச்சு அன்னைக்கு அட்மிஷன் போடுவாங்க ஏனா அந்த பூஜ முடிஞ்ச பிறவு அந்த மாரி கொழந்தைகள் வந்தாலு நாங்க எல்லா எல்லா ஸ்டாஃப் எல்லா ஸ்டாஃப்மே என்ன பண்ணுவோ அந்த கொழந்தைகள உக்கார வெச்சு படிக்க வெச்சு அந்த அரிசில எழுத வெ ச்சு நாங்க அனுப்புவோ ஆயுத பூஜைன்னு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஏனா மொத மொதலா நமக்கு கல்வியை குடுக்க தெய்வந்தா அந்த சரஸ்வதி பூஜ சரஸ்வதி தேவி அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்றோ ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு வருஷமு நம்ம அந்த நாள வந்து சிறப்பா செலப்ரேட் பண்றோ
ஆமாமா சரஸ்வதி பூஜ அன்னைக்கு அட்மிஷன் போடுறவங்க வந்து அந்த கல்விய வந்து நடுவுல எதுவு அவுங்க பிரேக் பண்ண மாட்டாங்க அவுங்க அது படிச்சு முடிக்கிற வெரைக்குமே அத அவுங்க படிச்சுகிட்டே இருப்பாங்க அதனாலதா அன்னைக்கு அட்மிஷன் போடுவாங்க மோஸ்ட்டா நெறைய பேர் வந்து சரஸ்வதி பூஜ அன்னைக்கு அட்மிஷன் போடுவாங்க சொல்லியிருக்காங்க அப்டிதான அப்டிதான உங்க நீங்க ஒர்க் பண்ண ஸ்கூல்லயு பண்ணிருக்கீங்க
ஆமாமா எல்லா ஸ்கூல்லயு அப்டிதா
ஆ ஓகே ஓகே ஓகே அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்டினா சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாளு முன்னூத்து அறுவத்தஞ்சு நாள்மே பாத்தீங்க அப்டினா நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க அந்த சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள் மட்டு நியூஸ் பேப்பர் எங்யுமே போட மாட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டு லீவு அவுங்களுக்கு ஆ நியூஸ் பேப்பர் போடுற அந்த கம்பெனிக்கு மட்டு மத்த முன்னூத்தி அறுவத்தி நாள் நாள்மே அவுங்களுக்கு ஒர்க்தா யாரு மே லீவ் போடவே மாட்டாங்க அப்டி போட்டாலுமே அவுங்களுக்கு வந்து ஷிஃப்ட் மாறிக்குவாங்க இவங்களுக்கு இல்லனா அவுங்க அவுங்களுக்கு இல்லனா இன்னொருத்தவங்க அது மாறி மாறிக்குவாங்க ஹலோ ஹலோ
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏனா நம்ம இந்த மாரி பண்ணப்பொ வந்து ஒரு ஆயுத பூஜைல வந்து நம்ம என்ன பண்ணுவொன்னா அந்த நாள்ல வந்து வீடு சுத்தமா நம்ம வீட வந்து எனா எல்லா நாளுமே பண்ணுவோ ஆனா அந்த நாள் வந்து நம்ம பன்னீர் தொளிச்சி சந்தனொ வச்சி நோட்டு புக்குக்குலா சந்தனொ வச்சி வீட வந்து சு சுத்தமா வச்சுக்குடுவோ இன்னொன்னு மா கோலப் போடுவோம் மலர்களால வந்து எல்லாமே அலங்கார பண்ணுவோ இனிப்பு செஞ்சி இனிப்பு சுண்டலு அந்த மாரிலா செஞ்சி நம்ம வந்து இறைவனுக்கு வந்து வழி இந்த சரஸ்வதி பூஜ தேவிக்கு வந்து நம்ம இத வழிபடுவோ அதப்பறோ நெறைய எடத்துல வந்து நீங்க சொன்ன மாரிதா கடை எல்லா கிளீன் பண்ணோனு வருஷத்துக்கு ஒன் டைம்தா ஃபுல்லா ஏ ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணுவாங்க எடுத்து பள்ளிகள்லயு சரி அலுவலத்துலயு சரி தொழிற்சாலைகள் அந்த மாரி சிறப்பு பூஜை பண்ணி அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாமே எல்லா சக்கர பொங்கலு சுண்டல்லா குடுத்து அவுங்கள வந்து அன்னைக்கி லீவு உடுவாங்க மறுநாள் ஆயுத பூஜ அன்னைக்கி இதனால என்ன பண் இன்னொன்னு ஆயுத பூஜையு சரஸ்வதி பூஜையு என்னன்னா நமக்கு வந்து உழைப்பின் மதிப்பு வந்து நம்ம உழைக்கிறோ நல்ல அதனால கல்வீன் வந்த் து ஒரு முக்கிய மற்றும் நன்முறை வந்து உறுத்துவதாக நா உணர்த்தப்படுகிறே இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த மாரி பண்டிகை வந்து நம்ம வந்து செலப்ரேட் பண்ணத விட ஒரு பக்தியுடனு மகிழ்ச்சியுடனு கொண்டாட கொண்டாட் நம்மஸ் ஸ்கூல்ல பொறுத்தளவையு சரி ஆபீஸ்ல தரீவ் ஒற்றுமையா இந்த பண்டிகை வந்து நம்ம கொண்டாடப்படுகிறோன் நா நெனைக்கிறே தோழி
ஆமா ஆமா ஆமா அப்றோ வந்து சாமி கும்புட்டு முடிச்ச பிறகு அந்த பூ பழோ ஆஹ் பொறி அந்த கட்ல உருண்ட எள்ளுருண்ட அதெல்லா மோஸ்ட்டா கொடுப்பாங்க ஆ ஸ்கூல்லயு சரி ஒர்க் பண்ற ஒர்க் பண்ற எடத்துலயு சரி அத வந்து எல்ல எப்பவுமே எல்லா வருஷமு மாறாம அத வந்து கடப்பிடிச்ட்டே நம்ம வந்துட்ருக்கோ ய
கண்டிப்பா தோழ நமக்கான நேரம் முடிந்து விட்டது
உம்
மீதி உள்ள எது டிஸ் துஸன் பண்ணு அப்புட்னா நம்ம நாளைக்கு வந்து போன் பண்ணி பேசலா